ஆஹ் சொல்லுமா எப் எப்பார இருக்க
நல்லா இருக்கேன் கா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்டா பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டுல உங்க ப பசங்க எப்டி இருக்காங்கக்கா
எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அம்மா அப்ப எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா
ம் சரிடா சொல்லுடா ஆஹ் சாப்பிட்டேன்டா இப்பதான் சாப்பட்டு முடிச்ச தோசை தேங்காய் சட்னி நீ சாப்பட்டியா என்ன சமையல் பண்ண
ஆஹ் இன்னைக்கு ஃபிஷ்கா மீனு மீன் குழம்பு வச்சோம் சாப்பட்டாச்சு
உம் பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா
இல்லக்கா டிவி பாத்துட்டு இருக்காங்க இனிமேல்தான் தூங்குவாங்க
இல்ல எப்பவுமே தூங்க வச்சுட்டு தான் போன் பண்ணுவிய அமைதியா வேற இருக்கியே அதனால கேட்டன்டா
அப்டியக்க கேக்குது கேக்குதாக்கா
செரிம்மா கேக்குதுமா கேக்குதுமா சொல்லுமா
வெயில எப்டி டர்க்கு
மா திருப்பி சொல்லுடா விட்டு விட்டு கேக்குதுடா
ஹலோ டீல்லா இருக்காது
ஐயோ ரொம்ப அதிகமா இருக்குடா வெளியவே போ முடியல இருவத்தி நாலு மணி நேரமும் ஏசி இல்லாம இருக்கவே முடியல அங்க எப்டிமா இருக்கு
இங்கேயும் அப்படிதாக்கா இருக்கு ஆனா அப்பப்ப எப்பயாவது கொஞ்சம் மழை பெய்து ஆனா அது என்ன சூட கிளப்பி விட்டுட்டு போயிடுது மழை வேற வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியில ஒரே அனலா தான் இருக்கு
மழ நல்லா குளிர பேஞ்சாதானே இது மாதிரி அங்கங்க இது பண்ணா எப்டி என்ன பண்ணும் ஒண்ணுமே பண்ண முடியாதே உம்
ஆமாக்கா அதான் வெயிலுக்குதான் என்ன பண்ணதெர்ல வெளியவே இறங்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருக்கு வெயிலு
பசங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஹீட் ஆயிடும் இப்ப இருக்க பசங்க ஏன்னா போன் நிறைய தடவா பாக்குறாங்க கண் ஹீட் ஆகி ஹோல் பாடியும் ஹீட் ஆயிடும் அதனால நிறைய இளநீர் குடு ஆஹ நைட்டு தூங்கும் போது கண்ணுக்கு மேல ரெண்டு சொட்டு விளக் கெண்ண அந்த ஐப்ரோஸ்ல தடவி விட்டு படுக்கவை இல்லைன்னா முடிஞ்ச தொப்புல கூட ஒரு சொட்டு விளக்கெண்ண வச்சுட்டு படு அப்பதான் குழந்தைங்களுக்கும் சூட்ட தனிக்கும் உனக்குமே குளிமையா இருக்கும் நீய இத ட்ரை பண்ணிப்பாரு பசங்களுக்கு செரியா காட்டன் டஸீ மெலிசா போடு ஏன்னா வேர்க்ற்குரு நெறைய வந்துரும் அம்மா மாதிரி நெறைய நோய்ங்க வெளியே வரணும் இந்த வெயில் டைம்ல கலப்பி விட்டுடம் லூஸ் மோஷன் ஆகறது அப்புறம் வாமிட் வர டீஹைட்ரேட் ஆகுறது தண்ணி ஏன்னா இதுங்க வீட்டுல இருக்கிறதுனால வெளாடி வெளாடி வெளாடி தண்ணி குடிக்காம போய்டுவாங்க அதனால தண்ணி குடிக்லாம உடம்பு டீஹைட்ரேட் ஆயிடும் நிறைய தண்ணி குடு லெமன் ஜூஸ் போட்டு குடுமா
ஓகேக்கா ஓகேக்கா
அது மாதிரி சேஃபா பாத்துக்கோ தயிர் நிறைய நீ வீட்டுல துவச்சு தயிர் பசும்பால் தானே வாங்குற
ஆமாக்கா
பாக்கெட் பால்லாம் வாங்காத பசும் பால் வாங்கி கெழந்தைங்களுக்கு தயிர் தோச்சி பாலா குடுக்குறியோ இல்லையோ தயிரா போட்டு குடு சரியா தயிர் தோச்சி மோர் அடிச்சு குடுமா
உம் செரிக்கா செரிக்கா
உம்
எந்த மாதிரி டிரெஸுக்கா போட்ட நல்லா இதுவா இருக் இப்ப வெயிலுக்கு
வெயிலுக்கு அதான் ஸ்லீவ்லெஸ் வாங்கி போடு ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான என்ன ஸ்லீவ்லெஸு காட்டனு இல்லைன்னா பனியன் கிளாத்து அது மாதிரி இருக்கிற டிரரெஸ்ஸுங்க வாங்கி போடு அதுவும் ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டுவுட்டீனா அதுங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிலுக்கு ஏன்னா ரொம்ப நம்மளாலே பாரு நைட்டிய தவிர வேற எதையாவது போட முடியுதா போட்டாலும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு உஹம்
அதுவும் சொன்னது கரெக்ட்டு தான் மா ஆமா வேற்குரு வேற இதாவுது குழந்தைங்களுக்கு அது என்ன பண்ணன்னு தெரியல ஆனா தலைக்கி குளிப்பாட்டி தான் விட்டுறேன் டேய்லியும் இருந்தாலும் ஒரே எரிச்சலாதான் இருக்கு இப்ப பசங்களுக்கு
கண்டிப்பா அதுவும் தர்பூசணி பழம் இப்பதான் சீசன்னாசே தர்பூசணி பழமும் நுங்கும் அது வாங்கி கூடு வேர்க்கூறுஇருக்குற இடத்துல அந்த தர்பூசணி கட் பண்றறல்ல அதுப்ப ஜூஸ் வருல்ல அந்த ஜூஸ் எடுத்து ஃபுல்லா அப்ளே பண்ணி விடு நுங்கு எத்தன நம்ம உரிக்கும் போதும் அந்த தண்ணி வரும்ல அது அந்த உம் அந்த தண்ணியும் அந்த வேர்க்குருள தடவி விட்டா நல்லா இருக்கும்டா உடனே பொரிய ஆரம்பிச்சிரும் அந்த வேர்க்குரு எல்லாம் ஆஹ குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும் குழுக்குழுனு அதனால இதெல்லாம் வாங்கி செஞ்சு கொடு பசங்களுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ்ன்னு இப்ப கடையில விக்குது பாரு அந்த சீட்ஸ் வாங்கி தண்ணில குடிக்கிற தண்ணில மிக்ஸ் பண்ணி வச்சுடு அத குடிக்க சொல்லு பசங்கல அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமது அந்த உடம்புல இருக்க சூடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தனியும் அந்த தண்ணிய குடிக்க குடிக்க
உம் செரிக்கா செரிக்கா நீங்க சொல்ற மாரி நானும் பண்றேன் அதே மாதிரி
உம் நீயும் என்ன பண்ணன்னா உன்னால முடிஞ்சா வீட்டுல அந்த சோத்து கத்தாழ இருந்ததுன் னா அந்த உள்ள இருக்கற சதையை எடுத்து மோர்ல அடிச்சு கூடிக்கலாம் இது மாசம் சோத்துக்கத்தாழ சொல்லுவாங்களம்மா
ஆமா ஆமாக்கா ஆமா
வேல வரும் யா
மாமாக்கா
அத வந்து எடுத்து அது உள்ள இருக்குல்ல அந்த செத் சோத்து கத்த தழைய எடுத்துக்கோமா அத நல்லா ரெண்டா கட் பண்ணிட்டு மேல இருக்க தோல எடுத்துட்டு எடுத்துட்டு நல்லா தண்ணில அலசனும் நல்ல தண்ணில அலசி அத நல்லா கட் பண்ணி அது கூட கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா மிக்சியில அடிச்சு அடிச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு கடகடன்னு குடிச்சிட்டு ஒரு ஒரு டம்ளரோ அர டம்ளரோ குடிச்சட்டீன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இத குடிச்சுக்கிட்டே வாயேன் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஜா சீட்ஸ் மாரி சீரகம் கூட நீ தண்ணியில போட்டு வச்சுரு நைட்லயே போட்டு வச்சுட்டின்னா காலையில நல்லா இரு கோதிக்கெல்லாம் கூட வைக்க வேண்டாம் இல்லன்னு நீங்க சுடு தண்ணிதான் குடிக்கிறீங்கன்னா நைட்டே கொதிக்க வச்சு மூடி வச்சுடு காலையில அந்த தண்ணிய ரெகுலரா அதுணும் டேஸ்ட் லாம் மாறாது லைட் ஹா சீராக வசன வரும் அதுனால என்ன பண்ணு கன்டினுசா அத தண்ணியே குடிச்சிட்டு குடுத்துட்டே இருங்க இந்த சீட்டெல்லாம் ரொம்ப ஆஹ் நல்லா தனியுண்டா அதுக்கு ரொம்ப கோல்டா குடுத்து குழந்தைங்களுக்கு கோல்டு புடிச்சிட போகுது அப்புறம் அது வெயில் டைம்ல புடிக்கிற கோல்டு சீக்கிரத்துல போகவே போகாது
சேரிக்கா செரிக்கா எங்க பசங்க குடிச்ச சாப்டாதானே நல்லதெல்லாம் கொடுத்த எதுவுமே சாப்பிட மாட்டன் ஸ்நானக்குஸ் எண்ணெ பலாக்காரம் இதான் சாப்பிட்டு இருக்காங்க
வீட்ல இருந்தாவே ஸ்நாக்ஸ் வாங்கிய கட்டுப்படி ஆகாது பச்சப்பழம் எல்லாம்வாங்கிகுடு வாழப்பழம் நல்லா சாப்பிடவேய்யா இதை சாப்ப தான் அது கொடுப்பேன்னு சொல்லு சிப்ஸ குடுப்பேன்னு சொல்லு அப்பதான் சின்னவனுக்கு குடு நிறைய ஏன்னா அவன் குதிக் குதிக்கிற குதிக்கு கொஞ்சம் உடம்பு ஆல்ரெடி வெயில் ஹீட்டாாதான் இருப்பான் அவனை தனிக்கணும்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாதான் உண்டு
உம் கண்டிப்பா
பசங்களை பாத்துக்குறேன்ட்டு நீ ஒ உடம்ப கேடுத்துக்க போற நீ உ நாபாத்துக் பாதுப்போம் ஓகே வா நம்மதான் நம்மள பாத்துக்கணும்
ஆமாக்கா கண்டிப்பாக்கா உங்க உடம்புல எப்படி இருக்கு பரவாயில்லல
பரவாயில்மா எங்க இந்த வேரத்து ஊத்தி ஊத்திதான் அப்படிய அப்படியே கேர் ஆயிடுது கிச்சன்ல கொஞ்ச நேரம் நிக்கிறேன் வந்து படுத்துடுறேன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குளிக்கிறது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குளிக்கிறேன் ஒண்ணுமே முடியல வேரத்து ஊத்தி அப்படியே ஃபுல்லா நனைஞ்சு போதா நம்மளுக்கே புளிக்க மாட்டேங்குது பிசு பிசுன்னு அதனால பஸ்ட்ட் போய் குளிச்சுட்டு அடுத்த வேலை திருப்பியும் வேலை செய்யும் போது வேர்த்து கொட்டுதா திருப்பியும் குளி திருப்பிய நைடியை மாட்டு இப்டியே எவ்வளோ துணி அய்யே கீழ மடிச்சும் மாழல குளிச்சும் மாழல அந்த அளவுக்கு துணி சேர்ந்து போகுது வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைன்னா நா அவளதான் போலருக்கு ரெண்டு கையும் உடஞ்சு போயிடும் போலருக்கு அந்த அளவுக்கு துணிங்க சேந்துருக்குமா
பசங்கள் எலாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களாக்கா உங்களுக்கு ஏதாவது விட் விட்டு வேலைக்கலாம்
ஆ ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு நல்ல மூடா இருந்தா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆ இப்ப லீவு்ல தானே இருக்காங்க பரவாயில்ல இப்போ ஏதோ பெரியவோ பா இது சாமான் தேய்கிறா சின்னவான் காலையில மேழ தண்ணி போடுறது ஏதாவ பெருக்க சொன்னா பெருக்குறது எந்த வேலை எல்லாம் சொன்னா வீட்டுல இருக்கிறதுனால சொன்னா செய்யறாங்க அதுவும் எனக்கு உட முடியல கோரா இருக்கு என்னால முடியலன்னு சொல்லிட்டா செய்யறாங்க ஸ்கூலுக்கு போனா ஆஹா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க மூடிஞ்சு போச்சு அதத அவ்வளவுதான் ஸ்கூல் உண்டு படிப்பு உண்டு அவலா தான் நீ அங்கடா ஆஹ் நல்லா படிக்கிறாங்கம்மா இப்பதான் சின்னவண்ண வேற மாத்தனே தெரியவா அதே ஸ்கூல் தான் போயின்டு இருக்கா அதனால அங்க பசங்க எப்படிடா படிக்குறாங்க
ஆஹ் பரவாயில்லக்கா ஆஹ் சின்னவன்தா மொதல்ல கொஞ்சோ எழுதாமயிருந்தா இருந்தா இப்ப பரவாயில்ல அவனோ இப்ப எழுத ஆரம்பிச்சுட்டான்கா அவனோ இப்ப கொஞ்சோம் இன்னோ பெரியவ அவளே படிச்சுப்பானா பிரச்சனை இல்ல சின்னவன நெனச்சா எனக்கு கொஞ்சோ கவலையா இருந்துச்சு இப்ப அவனோ இப்ப கொஞ்சோம் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டான்கா
சூப்பர்மா சூப்பர்மா
இப்போ லீவுல்ல அதனால இங்க ஒரு மாசோ ஃபுல்லா அதா டிவிக்கு முன்னாடி ஒடக்காந்துன்னு வெளையாடி சண்ட போட்டுட்டேயிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க சண்டைய தீக்குறதுக்கே நானா கரெக்டாயிருக்கு நமக்கு
சேரி இப்ப இந்த பஞ்சாயத்துதா ஓடின்னுயிருக்கோ எப்ப பாத்தாலோ சண்ட சண்ட சண்ட
அங்கயே அப்டிதானா
இங்கயோ அப்டிதான்டா என்ன சொல்றது இப்ப கூட ரோட்ல சண்ட ஏ ரோடு உ ரோடுன்னு சண்ட போட் டுன்னு உள்ள வந்தாங்க அதுக்கே புடிச்சு திட்டினேயிருந்தே நானு வெளிய போனா ஒழுங்கா வெளாடணோ இது மாரி சண்டப்போட்டுக்கக் கூடாதுன்னு இப்ப நா கத்துனே கத்தன பெறகுதா அமைதியா ஆனாங்க ரெண்டு பேரோ அதோ பெரியவளுக்கு வருது பாரு போவோ அப்பா அப்டி வருது கண்லயே எரிச்சிருவா போலயிருக்கு அது மாரி இது பண்றா
ஆஹ் சின்னவ எப்டி பரவாலையா
பரவாயில்ல ஒரு வாட்டி கத்திட்டோனா கம்முனு இருந்துருவா அவனுக்கோ கோவோ வந்துச்சுன்னா அவளதா முடிஞ்சிச்சு அவரோ சேர்ந்து கத்துவாரு அது என்ன பண்றது இந்த பசங்கள புரிஞ்சுக்கவோ முல்ல எப்டி வளர்க்குறதுன்னு தெரியல
சேரிக்கா சேரிக்கா அப்ப எல்லாரயோ பாத்துக்கோங்க நல்லபடியா வேயிலுக்கு எங்கேயோ போவாம வீட்லயே சேஃபா இருங்க நாங்களோ இருக்கோக்கா எதா இருந்தா கால் பண்றேக்கா உங்களுக்கு சேரிக்கா வெச்சுட்டுமாக்கா
செரிங்க ம்